வணக்கம் சகோதரி
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அது கேட்டு தெரிஞ் அ வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு சின் சின்ன சந்தேகம் கேட்டு உங்கக்கிட்டத்
ஆ நிச்சயமா என்னால ஆன தெளிவ நா குடுக்குறே உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம்னு சொல்றீங்ளா
மா
நிச்சயமா பேசலாம் எந்த மாதிரியான ஐயம் உங்களுக்கு இருக்குங்குறத சொல்றீங்ளா நா
ஆ ஓகே கண்டிப்பா சகோதரி இப்ப பாத்தீங்கனா சாலையோர சுற்றுன்று கடை இப்ப சாலை ஓரலத்துல உள்ள சிறு சிறு வண்டிகள்ல வச்சிருக்க கூடிய இந்த உணவு பண்டங்கல நம்ம சாப்டலாமா அப்டின்றத பத்தி உங்ககிட்ட ஒரு ஒரு சந்தேகம் இத கேட்டு தெளிவுப்படுத்திக்கலாமா
ஆ நிச்சயமா சகோதரி சாப்டலாமா நெனக்கிறீங்ளா இல்ல அந்த உணவக நீங்க வக்கணுனு தானே ஆ ச படிறீங்க அதான சொல்லவர்றீங்க
ஆ ஆமா
ஆ நீங்க சாலையோரமா சிறிய சிற்றுண்டி உணவகம் வக்கனுனா மொதல்ல நீங்க பண் என்ன வேண்டியதுனன்னா ஒரு எந்த மாதிரியான உணவுகள நீங்க விற்ப் பனை செய்ய போறீங்ககறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்டி மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த பஜ்ஜி போண்டா வடை இந்த மாதிரி ஐட்டங்களா இல்ல ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஒரு காலிஃபிளவர் பக்கோடா இந்த மாரி அசைவ உணவுகளா இல்ல எந்த மாதிரியான உணவு நீங்க சாப்டுறதுல விற்பனை செய்ய போறிங்ககறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அப்டி முடுவு பண்ணதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அத வந்து நீங்க வந்து நல்லா செஞ்சு வீட்ல ஒரு முறைக்கு பலமுறை செஞ்சு கட்டுக்கிட்டு உங்க வீட்ல இருகவங்கள்ட அத கொடுத்து சுவை எப்டி இருக் கு நீங்க எடுத்த பொருள்களோட ஒரு மசாலா பொருட்களாகட்டு இத செய் முறைல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல மொதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாட்களுக்கு நீங்க அத நல்லா கத்துக்கோங்க அதுதா இதுல முதல் செயல்முறையா இருக்கு
ஓகே நன் அ ந நன்றி நன்றி சகோதரி இப்ப பாத்தீங்க அப்டினாக்கா நானு வந்து இப்ப என்ன எனக்கு தோண்ணது அப்டின்னா என்ன அப்டின்னா நா ஒரு வட வட கட போடலா அப்டின்ற மாரி நா நெனச்சிட்டுருக்கே சோ அத பாத்தீங்க அப்டின்னாக்க இப்ப வடகட போடணு அதுக்கு என்னென்ன பொருள் எனக்கு தேவைப்படு அதாவது இப்போ வீட்ல செய்றதுக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு அதிகமான பொருட்கள் எதுவு தேவைப்படாது சோ நம்ம ஒரு இடத்துல போய் செய்றோ அப்டிங்கும் பொழுது ஆ எனக்குது இப்போ வந்து நான் தொழில் தொடங்கக்கூடிய நெனைக்கக் கூடிய எடத் த்துல இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்க சோ எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு தெளிவுரை குடுத்தீங்னா நல்லாருக்குனு நெனைக்கிறே
ஆ நிச்சியமா சொல்றே நீங்க சொன்னது நம்ம வந்து முதல்ல நம்ம என்னற முடிவு செஞ்ச சக்கு அப்றமா எடத்த தெரிவு செய்றதுதா வடை தா நீங்க விற்பனை செய்ய போறன்னு சொன்னீ ங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வடை பாத்தீங்கன்னா சாப் உதாரணமா வட மட்டு செய்யாம அது வந்து நீங்க விற்பனை செய்யும் போது அதுக்கு வந்து ஒரு மன சட்னி அதாவது இது வடைக்கி ஏத்த மாரி இந்த பொட்டுக்கடல சட்னி ஒரு சாம்பாரு இந்த மாதிரி சைடிஷ் வச்சு ஒரு பிளேட்ல வச்சு அவங்களுக்கு வர்ற விரு வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா அது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கெடைக்கு ஏனா வடயோட சுவை வந்து சட்னிலயு சாம்பார்லயு வந்து இன்னு நல்லாவே இருக்கு இது எதுக்காக சொல்றேன்னா வாடிக்கையாளர்கள கவர்றதுக்காக கொஞ்சோ சிறந்த முறையில நீங்க உணவு மேற்க் கொள்ளணு அப்டிங்கறதக்காகத அதோட மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வடனு முடிவு பண்ணதுக்குகப்பறோ அது வி விக்க போற எடோ வந்து ரொம்பவெ முக்கியொ இந்த மாரியான உணவுகள் எப்டீன்னா எதேனு ஒரு அலுவலகங்கள்லா நெறைய இருக்கு உள்ள அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்க தேர்வு செய்யணு அதாவது ஒரு மக்கள் நடமாட்டோ அதிகமா இருக்குற ஒரு ஆ ம மக்கள் பொதுமக்கள் கூட்ற ஒரு அலுவலக் கம் இல்லன்னா ஒரு பேருந்து நிலையமாக இருக்கட்டு இல்ல ஒரு ரயில் நிலையத்திற்கு அருகில அப்டி இல்லனா ஒரு கல்லூரி அந்த மாதிரி இடங்களுக்கு அருகுல நீங்க அந்த கடய அமச்சு சிங்கன்னா அங்க வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க உங்களுக்கு விற்பனை நல்ல விதமா இருக்கு அதே மாதிரி நீங்க தெரிவு செய்யற எடம் வந்து ஒரு நான்கு பேர் வர்றாங்கன்னா அவங்க வந்து அமர்ந்து உண்பதற்கு இல்ல நின்னு சாப்பிட்றதுக்கு ஒரு விசாலமான இடவசதி உள்ள இடமா நீங்க தேர்வு தெரிஞ்சுக்கணு அதே மாதிரி அங்க அவங்க வர்றாங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்துல வர்றாங்கன்னா அத பர்க் பண்றதுக்கு எடோ இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது ஆனா நீங்க சாலை ஓரத்துல சின்ன ஸ்டால் போட்டாலுமே நாலு பேரு வ து சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு நிக்க எடோ வேணூ முக்கியமா இருசக்கர வாகனத்துல வரலா என்ன நெனப்பாங்கன்னா இந்த கடையில நல்லாவே பைக் போட எடொ இல்ல எப்படி டிராபிக் ஆயிடு இந்த மாதிரி எல்லா யோசிக்காதீங்க அதா நீங்க என்ன பண்ணீங்கன்னா திங் நீங்க தேர்வு செய்யப் போற எடம் கூட்டம் அதிக உள்ளதாவோ இருக்கணு மக்கள் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஏதுவாவு இருக்கணு அந்த மாரி பண்ணா என்னோட கருத்து
ஓகே நன்றி சகோதரி இப்ப பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாதிரிதா இப்ப நானுமே அதுதா யோசிச்சு வச்சிருக்கே இப்ப என்னன்னாக்க நம்ம வந்து இப்ப ஒரு கட ஆரம்பிக்கிறோ அப்டிங்கும்பொழுது வர்ற நமக்கு வாடிக்கையாளர்களுக்கு சரியான எடோ வசதி கண்டிப்பா வேணு வந்தாங்க அப்டினா கொஞ்ச ம கொஞ்ச ஒக்காந்து நம்ம திருப்தியா கொஞ்ச சாப்பிட்றதுக்கு கொஞ்ச வசதியா இருக்கணு அது மாதிரி இப்ப வர்றவங்களுக்கு நம்ம வட வெறும் வடைய குடுக்குறது அப்டின்றத விட அதுக்கு எதனாவது ஆ சைட்ல தொட்டு சாப்புற மாதிரி சட்னியோ அல்லது சாம் பார் வடையோ அது போல ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தோமுனா வர கஸ்டமர் நமக்கு நிச்சயமாக அதிகமா வர்றதுக்கான வாய்ப் புகள் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ற இன்னைக்கு யூஸ் பண்ற ஆ பயன்படுத்துற எண்ண அப்டிங்கும் பொழுது அந்த எண்ணய மறுநாள் பயன்படுத்தலாமா அப்டின்றத பத்தி உங்களுடைய கருத்து மேம்
எண்ண நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரு த நாள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அத அடுத்த நாள் அவ்வளதா அதுக்கு மேல அது எண்ணெயோட நிறம் மாறிடிச்சன அத நீங்க பயன்படுத்துறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க அதே மாதிரி ஆரோக்கியமான நல்ல தரமான எண்ணெயா பாத்து பயன்படுத்துனீங்கன்னா வாடி க்கையாளரோட உடல் நலங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியோ அவங்க வந்து ஆரோக்கியமாவு இருக் கணு அவங்களுக்கு சுவையாவு கொடுக்கணு எண்ணையோட நெறோ மாறினிச்சுன்னா நிச்சமாக பயன்படுத்துறத தடுத்துட்டு நல்ல தரமான எண்ணையாவு வாங்கி குடுங்க அப்ப வடன்னு சொன்னீங்கல்ல அது ஒரே மாதிரியான வடைய மட்டும் போடாம அ சில மஸ் மசால் வட மெது வட இந்த இதுல வாழை மொட்டுல வட தட்டுவாங்க அந் இந்த மாதிரி இல்ல காய்கறிகள் போட்ட வட இந்த மாரி வடையிலே பல வகைகள் செஞ்சீங்கன்னா ஒரு கவன ஈர்த்த மாதிரியே இருக்கோ உங்களுக்கு இன்னு மக்களிடையே விற்பனையு அதிகரிக்கு அது மாரி பட்டாணில கூட வட தட்டுவாங்க பட்டாணிய ஊற வச்சு இந்த மாதிரி வடையிலேயே எத்தன வகைகள குடுக் க முடியு ஒரு புதுமை புகுத்தலா அப்டிங்கிற மாரி நீங்க முயற்சி பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னத நா கருத்துல எடுத்துக்கிற இப்ப பாத்தோம்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி எம் இப்ப ப எண்ணெய வந்து நம்ம பயன்படுத்தின எண்ணெய பயன்படுத்துறோ அப்டின்னா நிச்சயமா அது உடலுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள குடுக்கு அப்ப நம்ம வாடிக்கையாளர் உங்களுடைய உடல் நலோ நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்போதா நமக்கு வந்து தினந்தோறும் வந்து நம்ம கடைல வந்து அவுங்க எடுத்து சாப் பறதுக்கு வசதியா இருக்கு அதனால நீங்க சொல்றதா நா கண்டிப்பா கருத்துல எடுத்துக்கற இரண்டாவது பாத்தீங்க அப்டினாக்கா இப்ப வரவுங்களுக்கு எந்த மாதிரியான இப்போ நம்ம நார்மல் தட்டுல வச்சு குடுத்தோ அப்டின்னா அத எல்லாரு சாப்பட மாட்டாங்க நிச்சயமா ஆ யோசிப்பாங்க ஒரே த இந்த தட்ல வச்சு குடுக்குறோ அப்டின்ற மாரி யோசிப்பாங்க இல்லையா சோ அதுல உங்களுக்கு வரவங்களுக்கு ஒரு வாழை இலை அ தட்டு மேல ஒரு வாழையில வச்சு குடுக்கலா அப்டின்ற மாரி யோச்சிரு க்கே அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ரொம்பவே சரியான முடிவு வாழை இலையில வந்து வந்துட்டு பரிமாறும் போது அது ஒரு பண்பாடாவு நமக்கு இருக்கு நீங்க பயன்படுத்துற தட்டுகளுக்கு மேல சிறிய அளவுல அந்த தட்டு அளவுக்கு வாழயிலைய நறுக்கிட்டு அதல வச்சு குடுங்க அதே மாதிரி நம்ம சட்னி சாம்பார் சர்வ் பண்றதுனு முடிவு பண்ணிடோங்கும் போது நிச்சயமா பக்கத்துல அவுங்க கை கழுவுறதுக்கான இடத்த நீங்க அமச்சு குடுக்கறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா பெரிய நம்ம ஹோட்டல்லா வச்சோம்னா அங்க ஹேண்ட் வாஷ்கான இடம்லா இருக்கு இப்ப சாலையோரத்துல சிறிய அளவுல பண்றோங்க போது அவுங்க சாப்ட்டதுக்கு அப்றோ யோசிச்சுட்டு நிக்க கூடாதுல்ல அதுனால செரி பக்கத்துல வந்து நீங்க கை கழுவறதுக்கான ஏற்பாடு செஞ்சு வைங்க அவுங்க அது வந்து நல்ல விஷயமா இருக்கு அடுத்ததா பாத் ஏன்னா இங்க வந்துட்டு விளம்பரப்படுத்துதல்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில ரொம்ப முக்கியமானதா இருக்கு நம்ப வட அப்டிங்கும் போது ஒரு கவனத்த ஈர்க்கிற மாதிரியான ஒரு பதாகைகள வச்சா நல்லா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இப்ப நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இப்ப சென்ட் ஏன்னா ஒரு நாள் வந்தவங்க மறுநாள் வந்து சாலையோர கடைக போது வரப்போறது இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்க போறாங்க எல்லாரு தினமு ஒரே வாடிக்கையாளர் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல ஒரே வாடிக்கையாளரு வருவாங்க புதிதாவு வருவாங்க அப் ப அவுங்கள ஈர்க்கிற மாதிரியான கவுன ஈர்ப்பு பதாகைகள் விளம்பரங்கள வச்சி முயற்சி பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா மிக சிறந்த யோசனைய சொல்லியிருக்கீங்க ஆமா இப்ப நம்ம ஒரு கட ஆரம்பிக்கிறோ அப்டிங்க பொழுது நம்ம இந்த இடத்துல ஒரு கட வச்சிருக்கோ அப்டி அப்டின்னு மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணு வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தணு அத விட நீங்க சொன்ன மாதிரி ஒரு புது இடம் அப்டிங்க பொழுது ஒரு அலுவலகம் பக்கத்துலயோ அல்லது மக்கள் கொஞ்ச கூடும் எடம் அதாது நம்ம விளையாட்டு அரங்கம் பக்கத்துல இல்ல பூங்காக்கள் பக்கத்துல அந்த மாரி இடங்கள்ல வச்சாலுமே நமக்கு கொஞ்சோ மக்கள் தினந்தோரு வந்து பாக்குறதுக்கு நம்மக்கிட்ட ரெகுலரா வர்றதுக்கு கொஞ்சோ பயனுள்ளதா இருக்கு இப்போ நீங்க சொன்ன அந்த அறிவுரைய நா ஏற்றுக்குற ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னாக்கா வட அப்டிங்கபொழுது வடைய மட்டு ஒரே மாதிரி வடைய எடுக்காம நீங்க சொல்ற மாரி வாழ வாழ முட்டு வட அப்றோ கள்ள வட மெதுவட சோ நம்ம இன்னு நெறைய வடைகள் இந்த மாரி செய்யலா அதோட சேர்த்து அந்த பஜ்ஜி அ மிளகா பஜ்ஜி அப்டின்ற மாதிரி பஜ்ஜிகள் இல்ல வேற எதுவு சேர்த்து செய்யலாமா சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க சகோதிரி
நிச்சயமாக எல்லாருக்குமே வட புடிக்கும்ன்னு சொல்ல முடியாதுல்ல உன்னொருத்தவங்களுக்கு உன்னொரு தெளிவு இருக்குனா அ அதுக்கு நீங்க ஒரு கூடுதலாக என்ன னா ஒரு நெறைய மாலை நேரங்கள்ல உச்சு பிரம்புல ஒரு மாலை நேரம் இல்ல மதியம் பதினோரு மணிக்கு மேல இந்த டைம்கள்ல வந்துட்டு அதெல்லா விற்பனை ஆகு அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் பஜ்ஜியா இருக்கட்டு ஒரு கத்திரிக்காயில பஜ்ஜி செய்லா இந்த மாதிரி செய்யறதோட கூடுதலாக காலிஃபிளவர் பக்கோடா இந்த மாதிரியு நீங்க பண்ணணீங்கன்னா ஒன்று பிடிக்காதவங்களுக்கு உன்னொன்று வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து கட ஆரம்பத்துல அறிமுக சலுகைகள் அதாவது அந்த பகுதியில ஒரு வடைக்கு என்ன விளைவிக்கப்படுதுங்கறத கவனிச்சுக்கோங்க அத விட நம்பளால கொறைந்த பட்ச ம் அளவுக்கு ஒரு ரூபாய் இந்த மாதிரி கம்மி பண்ணி விக்க முடியுதோ அதுல உங்களுக்கு லாபமு கெடை க்கு தரமாகவு கொடுக்கணு அந்த மாதிரியான அறிமுக சலுகைகள் இல்லன்னா இத்தன வட வாங்குனா ஒரு இலவசோ அந்த மாதிரியான இந்த காலத்துல அறிமுக சலுகைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு அந்த மாதிரிலா நீங்க அறிவிப்புகள கொடுத் துங்கினா வந்து வாங்கி சாப்பிடுறவங்க உங்களோட சுவை அவங்களுக்கு புடிச்சு போயிடு அதுக்கப்பறோ நீங்க என்னன்னாலுமே அவங்க வந்து வாங்க தயாராகிடுவாங்க அறிமுகத்துல நீங்க கவர்ச்சிகரமான சலுகைகள கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஆலோசன
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையான ஒரு விஷயமாதா சொல்லிருக்கீங்க இப்ப நம்ம மத்த கடைங்கள விட நம்ம கடையில ஒரு ரூவா கம்மியா குடுக்குறோ அப்டிங்கு பொழுது நிச்சயமா மற்ற கடைகளுக்கு போற கூட்டத்த விட நம்ம கடைங்களுக்கு ஆ கண்டிப்பா கூட்டம் நமக்கு அதாவது வாடிக்கையாளர்கள் அதிகம் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் உள்ளது இப்ப அந்த கடைய விட இந்த கடையில விலை குறைவு தரமு நல்லா இருக்கணு விலையு குறைவா இருக்கணு அப்டின்றத எனக்கு நிச்சயமா நா வந்து நீங்க சொன்ன அறிவுரைய ஏத்துக்கிற சோ நீங்க சொன்ன மாதிரியே நானு கொஞ்சோ அறிவுரைய ஏற்று நா கடைய நடத்துறதுக்கு முயற்சி செய்ற நீ குடுத்த அறிவுரைக்கு எனக் ரொம்ப நன்றி சகோதிரி
நன்றி